ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ ரொம்ப லோவா கேக் குதுப்பா உங்க வாய்
ரொம்ப ஆமா எனக்கு ஒண்ணுமே கேக்ல ஹலோ
மே ரொம்ப லோவா கேக்குது இப்ப கேக்குதா
ஆ இப்போ பரவால்ல
ம் என்ன பண்ணிட்ருக்கீங்க
நான் நான் பா தூக்கம் வரல மொபைல் பாத்துட்டு அத பண்ணிட்ருக்கேன்
ஏன் வீட்ல யாரும் இல்ல
வீட்டில யா யாரும் இல்லப்பா எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்க
நீங்க மட்டுமா தனியா இருக்கீங்க
ஆமாம் கொஞ்சம் வீட்டில வேல இருந்தது அதனால் சரி நீங்கள் வரைக்கும் போய்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சுட்டேன் வேல வேலையில லீவ் கிடைக்கல அதனால் அப்டியே சரி என்னால் ஏன் அவங்க இதோடைய எதுவும் சம்மர் ஹாலிடேஸ் இது பண்ணுவானே கெடுப்பான்னே விடு அதனால் சரி நீங்க போய்டவிட்டு வாங்க அப்டின்னு சொல்லி பசங்கள அனுப்பி விச்சுட்டேன் அவரும் கூட நானும் போறேன்னு துணைக்கு கூட போய்டாரு அதனால தனியாக இருக்கா தூக்கமே வரலை மாவ தனியா இருந்தாம்னால வேல அப்டியே கும்பலா இருந்தா எப்படா கொஞ்ச நேரோ படுக்கலா அப்டின்னு யோசிப்பே எப்பாடா வேல கொஞ்ச ரெஸ்ட்ட் கிடைக்கும் நிம் கொஞ்சம் இப்டி உக்காரலாமா அப்டின்ற இது கெடைக்கு இப்போ தனியா இருக்கும் போது தூக்குமு வரமாட்டேங்குது நம்மளுக்கு வேலையு இல்லையா அப்டியே ந அ எதுமோ எல்லா ஃப்ரீயா இது பண்ண மாரி யோசிக்கிறே
ஜாலியா என்ஜாய் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் நீங்க
ஜாலியா இல்லப்பா இது வேற தனியா இருக்கறதே ஒரு மாதிரியா இருக்கு அப்டியே காது சண்டை போட்டுக்கிட்டே இருப்பமா ஏதாவது ஒரு சண்டைனா பசங்க ஒரு பக்கோ அடிச்சுக்கிட்டு புடிச்சுக்கிட்டு ஏதாவது கொட்டி தட்டி இது பண்ணிக்கிட்டு எ பண்ணிடுமா அப்டியே கத்திக்கிட்டே இரு வப்பே கத்தி அடியே அந்த அ அந்த இதுல இருக்குமா இப்போ அந்த பத்து நாளா வாயு அப்டியே வாயு வலிக்க ஆரம்பிச்சிரு தலாலா ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிரு இப்ப அதுங்கெல்லா இல்லையா வெச்சு பொருள் வச்ச இடத்துல இருக்கு அது அப்டியே பொருள் அப்டியே வீடே அப்டியே அமைதியா இருக்கா பாக்கறப்போ என்னமோ இதுக்கு மியூசியத்துக்குள்ள வந்துட்டு போற மாரி இருக்குது
ம் எனக்கு அப்டி இல்லை எ நா பெத்து போட்டு வச்சிருக்கறது ரெண்டுமே எங்கேயுமே நகராது இங்கேயே தா இருக்கு என்னையே சுத்தி சுத்தி சுத்தி வருங்களா காலையில விடிஞ்ச திருப்பி தூங்குற வரையு இதுங்க கிட்ட கத்தி கத்தி கத் தி கத்தி எ நெஞ்சே வெடிச்சிரு அது மாதிரி கத்தக்கிட்டே தா உக்காட்டிருக்கணு எங்கேயு நகுந்தா தொலையாதுங்க நீங்க தனியா என்ஜாய் பண்றீங்க நா கும்பல்ல இருந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க
கும்பல கும்பல்ல இருந்து அது ஒரு இதுதாப்ப ந ஏதோ நம்ம இருக் க்கு நம்மள நம்ம ஒரு ஆளுன்னு இருக்கிறதை நம்மளை அங்க க இது பண்றாங்க ஞாபடுத்துறாங்க நீ வந்தினாதா நீ இருந்தினாதா இந்த எடத்துல நீ இரு இரு இருந்தா இந்த வேல நடக்கு இல்லன்னா இந்த இடத்துல நீ வந்தினாதா இதை கரெக்டா செய்வே அப்டின்றது வந்து நம்மள அந்த எடத்துல இது பண்றாங்க ஞாபப்படுத்துறாங்க நம்ம ஒரு ஆளுன்றத இல்லன்னு வச்சுப்போமே இப்ப பாருங்களா இப்ப சாப்பாடுஎல்லா செய்யறது கண்டிப்பா செஞ்சுதா ஆவணு அப்டின்றப்போ ஐயோ காலில எழுந்திருச்சு சாப்பாடு செய்யணு மத்தியானோ செய்யணு அப்டின்னு உக்காந்து பொழம்பிட்டே இருக்கிறது நாளைக்கு என்ன செய்யறது இன்னைக்கி மதியான என்ன மத்தானத்துக்கு என்ன செய்யறது அடுத்த நாளுக்கு உண்டான மெனுவ இப்பவே யோசிக்க ஆரம்பிச்சுட்டு உக்காந்துருப்போ ஆனா இப்ப பாருங்க தனியா இருக்கறது நம்ம ஒண்டிதானே இருக்கோ என்ன செய்யலா என்ன சாப்பிடல அடப்போ இதுக்காக நம்ம அடுப்பு பத்த வைக்கணுமா அப்டின்ற மாரி யோசிக்க தோணுது அது ஒரு பக்கோ கஷ்டமாதா இருக்கு
தனியாக இருந்தோனா உண்ம தா அது கூட செஞ்சு சாப்பிட்ணும்னா கஷ்டமாக தா இருக்கு ஆனா எனக்கு போன வரோ எல்லா நல்லா இருந்தது ஏன்னா எ பெரிய நாத்தனார் சின்ன நாத்தனார் ரெண்டு பேருமே வந்திருந்தாங்களா அவங்கல்லா வந்துட்டா ஜாலியா இருக்கு ஏன்னா ஆளுக்கு ஒவ்வொரு தரு ஒரு ஒரு வேலய பத்துன்ருப்போ பேசிக்கிட்டே உக்காண்டிருபோ சிரிச்சின்னே உக்காடிருப்போ எனக்கு எ பசங்க எ கிட்ட வராது அது எனக்கு கொஞ்ச ரொம்ப நிம்மதியா இருக்கு ஏன்னா அவங்க பிள்ளைங்கள்லா வந்திருக்குமா இதுங்க தா இருக்கறதுலயே பெருச அதுங்கல்லா குட்டி குட்டி அதுங்கள மேய்கறதுக்கே இதுங்களுக்கு சரியாருக்கு அதனால இதுங்கள மேய்க்கற வேல எனக்கு இருக்காது அது கொஞ்சோ நிம்மதியா இருக்கு எனக்கு அதனால அவங்க இருந்தாங்கன்னா கொஞ்ச நல்லா ஜாலியா தா இருக்கு எல்லோரு இருக்கும்போது எங்கன்னா வெளியே போவோ போன வாட்டி வந்திருக்கும் போது எல்லாரு சேந்து ஹோட்டலுக்கு போயிருந்தோ இந்த வாட்டி எல்லா பீச்சுக்கு போனோ அப்புறமா வந்து இதுக்கு சினிமாக்குல்லா போணுமா அப்டியே போயிட்டு வரும்போது எனக்கும் கொஞ்சம் பெரிய ஒரு எப்டிருக்கும் ஒரு ரிலாக்சேஷனா இருக்கும் அ வீட்டுக்குள்ளேயே இவுங்க பாத்தவங்களயே நாலு பேரையும் பாத்து பாத்து சண்ட மாஞ்சுக்கன்னு திட்டிக்கினு இது க சுத்திக்கிட்டு இப்டியே ஓடிட்ருக்கும் போது அதெல்லாம் எதுமே இருக்காது ஒவ்வொருத்தரும் அவுங்க வீட்ல நடந்த கதய சொல்லுவாங்க சிரிப்பலயா எதுனா நடந்திருக்கும் அதெல்லாம் சொல்லுவாங்க இந்த பசங்க எதனா சொல்லும் அப்பறமா அவங்களுடைய ஃபேமிலி விஷயோல்லாம் ஓடும் எங்கள்து இங்க நடந்தது ஓடும் அப்டியே பேசி சிரிச்சுட்டு உட்காட்ருப்போம் அப்போ வந்து முக்கவாசி யாரும் யாரு கூடயும் சண்ட போட மாட்டோம் ஜாலியா பேசின்ருப்போம் சுத்தின்ட்ருப்போம் பாருங்க அது கொஞ்சம் நல்லாருக்கும்
அதுதான் அதுதான் அதான் சொல்வேன் பசங்க வீட்ல இருக்கிறப்போ தெரில அய்யோ எப்படா லீவ் விடுவாங்க எப்படா இது பண்ணுவாங்க அப்டின்னு பாத்துக்கிட்ருப்போம் இப்ப என்னடானக்க எப்படா பசங்க லீவ் முடிஞ்சு உள்ள வருவாங்க
ம் ம் ம் ஹலோ கேக்குதாப்பா ம் ஆ கேக்குது கேக்குது ஆ கேக்குது சொல்லுங்க சொல்லுங்க
அதுதான் நம்ம பசங்க இல்லன்னா வீடே வெரிச்சோடி இருக்கு அதுங்க கொரலு கேக்கலன்னா என்னமோ மாரி இருக்கு அதுங்க பேசுறது அதுங்க பண்ணுறது எதையாவது க சின்ன பையன் ஏதாவது கொட்டி விட்டுறது ஏதாவுது போட்டு ஒடச்சிட்டு சைலண்டா உக்காந்து இருக்கிறது ஊத்திட்டு உக்காந்துருப்பான் ஏதாவது ட்ரெஸ்சு அழுக்கு ட்ரெஸ்ச போடனு ஒழுங்கா ஒரு எடத்துல போட மாட்டான் அங்கங்க போட்டு வச்சிருப்பான் என்னடா இது ஏன்டா இப்டிருக்க எப்டிருக்கா அப்டிருக்கன்னு திட்டி அம்மா திட்டாதமா அம்மா திட்டாதமா ஏமா திட்டிக்கிட்டே இருக்க ஏமா பேசிக்கிட்டே இருக்கன்னுவான் இப்போ அதுங்கல்லா இல்லாம அப்டியே வீட என்னமோ மாரி சைலன்டா இருக்கா அது வேற சாப்பாடு இது ஏன் செஞ்ச அந்த சாப்பாடு செய்யும்போது இது ஏன் செஞ்ச இது எனக்கு புடிக்காதே இதுக்கு இப்டி தானே செய்யணும் அந்த சாப்பாடு விஷயத்துல கூட அதுங்க அந்த அந்த வீட்ல ரெண்டாயர வீடே ரெண்டாக்கி வெச்சிருப்பாங்க அதெல்லாம் பாக்குறப்போ இப்போ அத பத்து நாளு பைத்தியம் புடிச்ச மாரி இருக்கு என்னடா இந்த பசங்க எப்ப இல் நம்ம தெரியாம அனுப்ச்சுட்டோமோ செரிப்போ நம்மளால தான் அதுங்களோட சுத்த முடில வெளில அதுங்களால வெளிய சுத்தி காட்ட முடில அதுங்களாவது போய் தனியா அத நல்லா சுத்தி பாத்துட்டு வரட்டும் இப்ப அந்த லீவ என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும் அப்டின்னு அனுப்ச்சு விட்டது இன்னொ நா இன்னும் ஒரு வாரோ அந்த ஒரு வாரத்துக்குள்ள இதுங்கள ஒக்காந்து அதுங்க எப்ப வரும் நாள எண்ணிட்டு உக்காந்துட்ருக்கேன் நா வந்தது அதுக்கப்பற ஐய்யயோ எப்படா லீவ் வரும் அடுத் த்த நாள்லருந்து என்ன ஆரம்பிச்சுருவேன் நெனச்சி பாக்கும் போதே சிரிப்பு தான் வருது அதுங்க
ஸ்கூல் எப்போ ரீஓபன் பண்றாங்க அத என்ன சொன்னாங்களா
ஒரு வாரோ தள்ளி வச்சிருக்கேன்னு சொல்லிருக்காங்க
ம்
ஒரு வாரம்ங்கறது இதான் எப்போ இன்னும் டேட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கல
ம் பேகு ஷூலாம் வாங்கியாச்சா
ஆ எல்லாம் வாங்கிட்டோம் பா உங்களது எப்டி நீங்க எல்லாம் இது பண்ணிட்டிங்களா எல்லாம் வாங்கி வச்சிட்டிங்களா
இல்லப்பா ஒன்னும் எதுவும் வாங்கல என்னுடைய நாத்தனார் வரேன்னாங்க அவங்க வந்துட்டு அப்றம் தான் அவங்க கூட போயிட்டு பர்ச்சேசிங் போலானு இருக்கோம் அவங்க பிள்ளைங்களுக்கு பனியனு ஜட்டி அதெல்லா எடுக்கணும்ன்னாங்க அதனால இந்த பிள்ளைங்களுக்கு எடுக்கணும் சேந்து செரி எடுத்துக்கலாம் அப்டின்றதுக்காக போகாம இருந்தது
இதுல்ல ஜாயின்ட் ஃபேமிலினா உக்கார் எல்லாரும் வந்து நீ என்ன வாங்க போற அது என்ன நம்ம என்ன வாங்கலாம் இந்த இது நல்லா இருப்போம் அத யோசிச்சு யோசிச்சு நம்ப கேட்டு வாங்குறதுக்கு இல்ல இந்த பொருள் நல்லா இருக்கு இந்த இது பாத்தேன் இது அந்த பொருளும் நல்லா இருக்கு அந்த வெல வெலக்கேத்த பொருளு இதுதான் அப்டின்றது நம்மோ சொல்லு இந்தக்கடைல இது நல்லாருக்கும் அதுதான் தொடர்ந்துட்டு நம்மோ
யே அவங்க ஏரியாலருந்து இங்க வராங்கல்ல அவங்க ஏரியால இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் இங்கே வந்தா ஓரளவுக்கு கம்மியா இருக்குமா அப்போ ரெண்டு பேரும் போகும்போது கடைல வேற எதனாச்சும் ஒரு காமெடி பண்ட்டு வருவோம் ரெண்டு பேரும் ஒரு ஒரு வாட்டி என்ன பண்ணி சேரி வாங்கிட்டு பில்லு கட்டு வந்துட்டோம் அப்றம் பின்னாடியே ஓடி வந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு வாட்டி என்ன பண்ணோம் ஆ நான் ஒரு வெல கேப்பேன் அந்த கடைல உள்ளவங்க எதுனா திட்டுவாங்க இது ஒடனே பயந்துன்னு போலாம் வா போலாம் வா போலாம்னு இழுத்துட்டு வரும் அது மாதிரிலாம் வேற நடக்குமா அதெல்லாம் கொஞ்சம் நெனச்சு பாத்தா சிரிப்பா தான் இருக்கும் ஆனா போறது பேக் வாங்க பாட்டில் வாங்கன்னு போவோம் அனா உக்காந்து தின்றது தான் அதிகமா இருக்கும் வழில என்னென்னலாம் கெடைக்குதோ எல்லாத்தையும் வாங்கி நொறுக்கி போட்டுக்கிட்டு போவோம் அதெல்லாம் ஒரு ஜாலியா தான் இருக்கும்
அதான் அது கும்பல்ன்றது அது ஒரு இது அது ஆனா தனியா இருக்கிறது யோசிக்கிறோம் அட தனியா இருந்தா நம்ப பாட்டுன எந்த செலவு இருக்கு என்ன இருக்கு அப்டின்றது யோசிக்கிறோம் செலவு பாக்றோம் அத பாக்றோம் ஆனா அந்த கும்பல்ன்றது அந்த ஜாலியா இருக்கறது என்ன தான் திட்டிக்கிட்டாலும் சண்ட போட்டுக்கிட்டாலும் அடுத்த பத்து நிமிஷத்துல நீ என்கிட்ட பேசிதான் ஆவனும் நானும் ஒன் முஞ்ச பாத்துதா பாத்துதான் ஆகனும் பேசிக்கலாம் போ அப்டின்ற மாதிரி நம்மளே காம்ப்ரமைஸ் ஆயிட்றோம் அந்த இதுதான் விஷயம் அந்த வா என்ன என்ன பண்ணாலும் அது அந்த ஒரு விஷயம் ஜாயிண்ட் ஃபேமிலில எதோ இருக்குது
ஆமா எனக்குமே அப்டிதான் கல்யாணம் ஆயிட்டு வந்த புதுசுல என் ரெண்டு நாத்துனாருமே வீட்ல தான் இருந்தாங்க அடிக்கடி சண்ட வரும் எதுக்கு ரெ மூ நாங்க சண்ட போட்டுக்கணும்னு எங்களுக்கே தெரியாது அனா அடுத்த ஒரு ஊர் ஒரு ஒரு நாள் தான் அதுக்கு மேலலாம் இருக்க மாட்டோம் மறுநாள் பாத்தா எப்பவும் மாறி உக்காந்து பேசின்னு ஒக்காந்துட்டு இருப்போம் இவருல அடிப்பாவிங்களா ஏதோ சண்ட போட்டிங்க மாதிரி இருந்துச்சு இப்ப என்ன ஒக்கானு கூடி கொலாவின்னு இருக்கீறிங்கன்ற மாதிரி காரி மூஞ்சு மேலே துப்பிட்டு போவாரு எங்கள அது தெரியவும் தெரியாது சுத் சுத்தமா எங்களுக்குள்ள எதுக்கு சண்ட போட்டோம்ன்பனு தெரியாது எதுக்கு இப்ப இப்ப சேர்ந்து உக்காந்துட்டு பேசிட்டு இருக்கணும்னு தெரியாது அனா வந்து வெறுத்துக்கலாம் மாட்டோம் அந்த நேரத் ஏதோ ஒரு சண்ட வரும் அப்டியே போடுவோம் அவ்வளோதான் அதோட மறந்து போயிட்டு போயினே இருக்கும் அத மனசுலே வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கிற ஆள் இல்ல எனக்கும் அது மாதிரி இல்ல அவங்களுக்கும் அது மாதிரி இல்ல கேஷுவலா எனக்கு கோவம் வந்துருச்சுன்னா நான் அமைதியா ஆயிடுவேன் எதுவுமே பேசிக்க மாட்டேன் சண்டலாம் போட மாட்டேன் கோவம் தணியிரவெரையும் சைலண்ட் ஆகிடுவேன் ஆ அவங்களும் அதே மாதிரி ஆகிடுவாங்க அது அப்டியே போயிடும் எங்களுக்குள்ள பெருசாலாம் அந்தளவுக்கு இப்பலாம் சண்டலாம் புள்ள எடுத்துட்டுலாம் போமாட்டோம்
இப்ப எங்க அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த சேந்து இருக்கற இதுவே இல்ல இப்ப வேற எந்த டைமும் கெடைக் க்க மாட்டெங்கிது இப்ப வீட்லயுமே தனி குடுத்தணொ அப்டின்னு வந்தாலுமே வீட்டுக்காரு ஒரு பக்கொ வேலக்கி ஓடுறது நம்ம ஒரு பக்கொ வேலக்கி ஓடுறது புள்ளைங்க தனியா அதுங்க ஒரு பக் க்கொ இருக்கறது இப்ப அப்டி தா இருக்கு இப்ப இந்த ஜென்ரேஷன் இது பரவால்ல இன்னொ அடுத்த ஜென்ரேஷன்லா பிள்ளங்கள பாத்துக்க முடில அதுக்குன் தனியார் கொண்டு போய் எங்கா அந்த ப பாத் த்துக்குற எடொனா ஹாஸ்டலுன்றாங்க அந்த மாரி கொண்டு போய் போட்டு விட்டுர்றாங்க போல இப்ப அந்த மாரி வருது
ஆமா
இப்ப அந்த மாரி ஜ ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் வருது இப் இப்ப நம்ம
புள்ளங்ளே பத்தியன் வச்சுகோங்ளே நம்ப இருக்ற வரையுந்தா இதுங்ளே பேசிக்கும் போலக்குது நம்ப போய்ட்ட அப்பறொ இதுங்க பேசுமா பழகுமா ஒன்னா இருக்குமான் கூட நமக்கு தெரியல
அதுதா தெரியல நம்மளமா அப்டி ஒர்த்தருக்கொத் த்ரு அப்டியே அவ்ளோ இதுவாருப்போ பரவால்ல போ இவ அக்கா தான தங்கச்சி தான அண்ணந்தான அப்டின்றதுல வந்துரு பாசமா இருந்து ட்டோ இப்ப இருக்கறது அவங்கட்ட கேட்டியா அவ பண்ண அவனுக்கு இது பன்றியா அவனுக் க்கே பேசுறியே எனக்கு பேச மாட்ற நீ எனக்கு எனக்கு தான பேசனு அவந்தா தப்பு பண்ணா நீ என்ன தான திட்ற அண்ணனுக்கு தம்பிக்கு பேசுனா இ அது தப்பா ரைட்டான்லா இருக்க கூடாது எனக்கு சத் எனக்கு வந்து நீ சாதகமா தா பேசுனு நீ பேசுறது
அதா அப்டிதா இருக்குதுங்க சேரி பாப்போ எப்டி இருக்றாங்ளோ பாத்துக்கலா ம் செரிமா ம் செரிமா ம் பாய்மா